ஹலோ ஹலோ தம்பி கேக்குதுங்களா
ஹலோ
தம்பி கேக்குதுங்களா பேசுறது ஹலோ
கலோ
தம்பி நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது கேட்க்குதுங்
ஆ நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கே நீங்க நல்லாக்கீங்களா?
ஆ நல்லா இருக்கே தம்பி.
உம் என்ன பண்றீங்க?
ம் என்னோட மகனுக்கு வந்து பாடோ சொல்லி தந்துட்ருக்கே தம்பி.
அப்டிங்ளா
ம் இன்னைக்கி என்ன தலைப்ப பத்தி பேஸ்லாம்
என்ன உங்களுக்கு என்ன விஷ்யோ அத பண்லா
அ நம்ம வீட்டு அருகாமையில் அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு அல்லது சுற்றுலா இடங்கள பத்தி பேசலாங்களா
ஆ கண்டிப்பாங்க
ஆ இப்ப எங் ஊர் வந்து பாத்தீங்கனா ஒரு நகர்ப்புறம் சார்ந்தது அ கிராமம் கெடயாது ஒரு பெரிய அளவிலான ஊருன்னு வந்து சொல்ல முடியாது இங்கிருந்து ஒரு பதினைந்துல இருந்து ஒரு இருவது கிலோமீட்டர் தொலைவுல வந்து பாத்தீங்கன்னா ஆழியார் அணைன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுலா இடம் வந்து இருக்கு
சேரி
அது வந்து மாணவ மாணவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த பொழுதுபோக்கு தளமா மாறு அது வந்து ஒரு பூங்கா பூங்கா வகையை சார்ந்தது அங்க டேம் அருவி அந்த மாதிரியு வந்துட்டு நீர்வீழ்ச்சிகளு வந்து இருக்கு குழந்தைகள் வந்து அங்க நெறையா விளையாட்டு பொருட்களு இருக்கு வெளையாடிட்டு ஆ டேம்ல வந்து குளிச்சுட்டு அருகுல வந்து பாத்தீங்க அப்டின்னா மங்கி ஃபால்ஸ் அப்டிங்கற ஒரு எடோ இருக்கு அங்க வந்து அவுங்க போய் சுத்தி பாக்கலா அத தொடர்ந்து கொஞ்ச தூரோ பிரயாணம் பண்ணாங்க அப்டின்னா வால்பாறை அப்டிங்க தேயிலை தோட்டம் அதிகமா நிறைந்த இயற்கை சூழ்ந்த இடங்கள் வந்து இருக்கு அது வந்து முப்பது முதல் அறுவது ஆ வளைவுகள் கொண்டதா இருக்கு முப்பது நாப்பது வளைவுகள் கொண்டதா இருக்கு அந்த வளைவுகள்ல பிரயாணம் செய்ந்து இயற் க்கை சார்ந்த இடங்கல வந்து ரசிகலா தம்பி தொடர்ந்து பேசுங்க
அப்டிங்களா சேரி எங்க ஏரியா வந்து பாத்துக்கிட்டா எங்க ஏரியாவு ஒரு நகர் சார்ந்த பகுதிதா எங்க ஏரியாவுல வந்து பாத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்துல சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியாக்கு நாங்க மேலேடி போனாதா அங்க பிரின்ஸ் ஆஃப் ஹில்ஸ் மலைகளின் இளவரசி அப்டின் சொல்லக்கூடிய இடமு இருக்கு அந்த எடத்துல ஆ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவில இருந்து பற்பல மாநிலங்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ஏராளம் அதனுடைய அடிவார பகுதியிலதா நாங்களு என்ன பண்றோ இருக்கோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி செல்லக்கூடிய இடோ அங்க அநேக சுற்றுலாத் தள இருக்கு சுத்தி பாக்கறதுக்கு நெறையா ஏரியாஸ் இருக்கு அநேகமா வீக்கெண்ட்ஸ்ல அதே போல வோகேஷன்ல நெறைய பிள்ளைகள வந்து குடும்பமா குடும்பமா அழச்சிட்டு போய் அங்க சுத்தி பாக்கறதுக்கு நெறைய எடங்கள் இருக்கு சோ அந்த ஒரு நெலமையிலயு அந்த ரோட்ஸ் எல்லா நல்லா கொஞ்சோ நீட்டாவு க்ளீனாவு இருக்கு கிட்டத்தட்ட அங்க அந்த மலைக்கி ஏறி போனுன்னா பதினால்க ஆ கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்கள ஹேப்பின் பெண்டு அத தாண்டிதா போய் நல்லா ஆனா அது ஒண்ணு அப்டிப்பட்ட நெலைமேல நல்ல ஒரு அருமையான இது இருக்கு அதே போல நாங்க இருக்குற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நெற ஒரு ஆ பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்கு அங்கருந்து அநேகர் நடந்து வந்து இந்ந இதுலா பண்ட்டு போவாங்க சோ அந்த மாரி இந்த மாரியான ஒரு சூழ்நிலைதா இருக்கு அது சொ சூப்பரான மிக அழகான ஒரு ஒரு நகரம் அப்டின்னு சொல்லலா சோ அந்த மாரியானதுக்கு உங்க பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆழியார் டேமுக்கு ஆ அதுல எதாவ்து ஒரு சிறப்பு இருக்கா எதுக்கா ஆழியார் டேம்ல இல்லிங் உங்களுக்கு தெரிஞ்சு
அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காமராஜர் காலத்தில் வந்து கட் டப்பட்ட அணை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டடக்கலைக்கு பேர் போனது ஆ அதுல எந்த ஒரு சிறு விரிசல் கூட இல்லாம அந்த காலத் த்தில் கட்டப்பட்ட கட்டட கலைய வந்து பிரசுரிக்கிற மாதிரி மிகவு ரொம்ப அழகாருக்கு ஆ கோடை விடுமுறைக்கு அநேக மக்கள் வந்து அந்த பூங்காக்கல்லையு அந்த டேம்லயு வந்துதா இருப்பாங்க அதுலருந்து கொஞ்ச தூரோ முன்னாடி வந்தோ அப்டின்னா ஆ ஒரு கிராமப்புறம் சார்ந்த ஒரு பெரிய ஆற் று ஆ ஆற்றங்கரை வந்து இருக்கு. அங்களையு அங்கேயு வந்து நெறைய மக்கள் குளிச்சுட்டு தேவையான உணவுகள வந் து அருந்திட்டு அங்கிருந்து அப்டியே சிறிது நேரம் பிரயாணம் பண்ணுனம்னா மாசாணியம்மன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பேர் பெற்ற ஒரு கோயில் இருக்கு. பல மக்களனுடைய துன்பங்கள தீக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமா இந்த அம்மன் வந்து அமஞ்சிருக்காங்க. அந்த மாசணியம்மன் கோயிலுக்கு அருகிலயு வந்து இன்னொரு டேம் வந்து இருக் கு ஆ அந்த அ பகுதிகளுக்கு வரக்கூடிய மக்கள் ஒரு நான்கைந்து இயற்கை சார்ந்த இடங்கள வந்து ரசிக்கக் கூடிய அளவுதா வந்து அந்த கட்டமைப்பு வந்து இருக்குங்க தம்பி.
ஓகே பரவால்ல நீங்க பேசுறத பாத்தா நல்லா ஒரு இயற்கையின் மீது நல்லா ஆர்வம் உள்ளவங்கமாரி நல்லா உங்களோட இது கேட்டா இருக்கு நல்லா ஒரு இயற்கை மீது சுற்று சூழல்ல நல்ல ஒரு இதா ஆர்வமா இருக்கு தோழி உங்ளுக்கு அப்டி எதாவ்து போய்ருக்கிங்ளா
நிச்சயமா தம்பி நிச்சயமா நா வந் து ஒரு இயற்கை விரும்பிதா கடல் சார்ந்த இயற்கை சார்ந்த வாழ் க்கை வந்து வாழணு அப்டிங்கறதுல வந்து ஆர்வம் அதிகம். அதன் விருப்பத்தின் அடிப்படையில நாங்க வந்து வீட்லேயே ஒரு சிறிய அளவுல வந்து கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஒரு சாய்பாபா கோயில் வந்து வச்சிருக்கோ
சரி சரி
வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு இருவது நபர்களுக் கு வந்து அன்னதானம் குடுக்கும் வழக்கோ இருக்கு நம்ம கோயில்ல.
நல்லதுங்க
ஆ அதனால வந்து ஒரு இயற்கைக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் பண்ண கூடாது. இயற்கையோடு எவ்ளோ நவீனமயமாக்கப்பட்ட உலகம் வந்தாலுமே. இயற்கைக்கு எதிரா மனிதர்கள் வந்து நிச்சயமா எதுவுமே செய்ய முடியாது. து சோ இயற்கையோட ஒன்றி வாழ்வதுதா வந்து ஆ மனிதர்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்து அப்டிங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கிறவங்கன் கூட சொல்லலாம்
நல்லா அருமையான ஒரு நல்ல ஒரு இது முயற்சி அ நல்லா இன்னு ஆமா இப்போ இருக்கிற மக்களு அந்த ஒர்க் சார்ந்துதான அந்த ஓடிட்டுரு க்காங்க ஆனாலும் கூட நம்மளுக்கு அந்த நேரம் மத்த காரியத்ல கெடைக்காதனாலதான இப்பிடி ஒரு ரொம்ப செயற்கையான காரியங்களுக்லா போறாங்க எல்லாருமே இயக்கிய விரும்புறாங்க ஆனா பட் அந்த டைம் அவுங்களுக்கு கெடைக்கிற கெடையாது அதா அந்த ஒர்ரே கார்ணத்துனால இங்கே நல்லா ஒரு இயற்கை சார்ந்த பகுதியா விவசாயோ சார்ந்த பகுதி நல்லா ச சுத்தி பாக்கறக்கு மத்த காரியங்ளுக்குலா நல்லாருக்கு அநேகரு விவசாய சார்ந்து இருக்கிறதுனாலு நல்ல ஒரு நன்மைல மார்க்கெட்ஸ்ஸு மற்ற காரியங்கெல்லா இங்க அதிகமா எங்க எங்க பகுதியில இருக்கு அதனால நாங்க அதிகமாக அந்த காரியத்த விரும்பக்கூடியவங்ளாதா இருக்கு அதனால உங்ளோட பேஸ்னது ரொம்போ மகிழ்ச்சியா இருக்கு என்ன நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
ஆ நா வந்து எம் எஸ் சி எம் எட்டு கணித ஆசிரியையா ஒரு பத்தாண்டு காலோ வேல பாத்துட்டுருந்தே தம்பி
செரிங்க
இப்ப வந்து கோயில் மற்றும் சமூக சேவையில வந்து நாட்டம் இருக்குறனால இ ப்ப நா பள்ளிக்கூடங்களுக்கு செல்றதில்ல தனியாரு வகுப்புகள் தனி பயிற்சி எடுத்து தரது அலுவலக பணிகள் எடுத் து செஞ்சு தரது அந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபட்ருக்கும்
ஓகே நல்லா அருமையான விஷ்யம் நல்ல ஏனா அந்த சமூக நலன் சார்ந்த விஷியங்கள பண்றது மிகுந்த நன்மைக்குரிய காரியந்தா ஒன்னு தப்பில்ல நல்லா அருமியா பண்ணுங்க அனைவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா இருங்க அதே போல நீங்க ஃப்ரீ டறத்துலங்கூட இந்த படித்த படிப்புக்கான காரியத்தையு கூட விட்டுடாம அதையுங்கூட நீங்க தொடர்ந்து உங் வாழ்க்கையில அ என்ன பண்லா உங்களுக்கு கெடைக்கூடிய இந்த ஃப்ரீ டைம்கல்ல அந் அந்த படிப்பு சார்ந்த காரியங்கள் அது கணிதம்ன்றத்தா இன்னிக்கு நெறைய மோஸ்ட்லி ஸ்ட்ரகுள் ஆகக்கூடிய ஒரு விஸியோ
நிச்சியமா
அந்த ஒரு இத நீங்க எதாவ் ஒரு முயற்சி எடுத்து ஒரு இன்ஷியேட் பண்ணீங்ன்னா அது நா உங்ளுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு உங்கள சார்ந்த இருக்கு உங்க பகுதிகுள்ள உள்ள மாணவர்களுக்கு அந்த ப்ரோஜனம இருக்கு ம்‌
நிச்சயமா தம்பி அது வந்து நா தா மாலை நேரங்கள்ல வந்து செஞ்சு குடுத்துட்ருக்கே ஒரு மணி நேரம் அல்லது இரண் டு மணி நேரம் வந்து தனி வகுப்புகள் வந்து ஆ மேற்படிப்பு படிக்கிறவங்க அவுங்களுக்கு வந்து நா சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் சிறு குழந்தை எல்லாம் வந்து விருப்பப்பட்டு வருவாங்க எல்லாரு கலந்துதா படிக்கிறாங்க
சரி
ஆ அதே மாதிரி நறையா குழந்தைகள் வந்து பயனடையவு செஞ்சிருக் நாங்க கடந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுல கூட ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எங்களோட தனி பயிற்சியில வந்து முதல் மதிப்பெண்னா தேர்வாச்சு ஆ பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களு நல்ல மதிப்பெண் பெற்று இன்னக்கி கல்லூரிகள்ல இருக்காங்க என்னுடைய மகனும் நானூற்றி தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண் எடுத்து பள்ளியிலயே இரண்டாம் இடம் வந்து பிடிச்சிருக்காங்க
ரொம்ப சந்தோஷோ சந்தோசமான விஷ்யம் ஏனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசனுடைய ஆ வாழ்க்கைய மாத்தி அமைக்கிறதே கல்விதா அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன கொடுத்து கொடுக்கறதா ரொம்ப சந்தோசோ இப்டிப்பட்ட மதிப்பெண்ணுகள் மார்க்ஸ கேக்றது கூட ரொம்ப சந்தோசமான ஒரு இருந்தா ஆனால் தொடர்ந்து உங்களுடைய காரியங்கள பண்ணுங்க உங்களுக்கு புடிச்ச அந்த என் ஜி யோ அந்த தனி நம்பர் நிலமையில நலன்கள் உலக பொது நலன்களயு அந்த காரியத்தயு செய்ங்க அதே போல இந்த கல்வி சார்ந்த காரியத்த நீங்க செய்றது என்னப்படாதீங்க எந்த முயற்சிலயு நீங்க மேற்கொள்ளுங்க கண்டிப்பா ம் ம் அதக்கா நம்ம ஆசிர்வாதங்கள் ஆனா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அது கிடைக்கு அதனுடைய பிரதிபலன் கண்டிப்பா கிடைக்கு சரிங்களா
நிச்சயமா தம்பி நிச்சயமா நீங்க என்ன துறையில வேலை பாத்துட்டு இருக்கீங்க
நான் நானு டீச்சிங்ல இருக்கே நானு டீச்சிங்ல இருக்கே
ஓ செரிங்க தம்பி செரிங்க நீங்க என்ன ஆ சப்ஜெட்டுங் தம்பி
நா வந்து ஃபிசிக்ஸ்ங்க ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துப்பா அ இங்கயுதாங்க இங்கியு அந்த ஒரு டியூசன் சென்டர் மாரி நடந்துட்டு இருக்கு அப்புறோ
ஓ
இ சேவாவு நடந்துட்டு இருக்கு
ஓ செரிங்க தம்பி செரிங்க
நடந்துட் இருக்
தனியார் பள்ளிகளுக்கு போகும் வழக்கம் உண்டுங்களா
ஆ உண்டு இருந்துச்சி இப்ப இல்ல ஆ இப்ப போறது இல்ல இப்ப இ சேவா சென்டரு அதோடு சேத்து மாலை நேரோ சொல்ற மாதிரி சாய்ந்திரத்தில
கீருதா டியூசன் சென்டர் நடக்குது
உங்களிடம் பேசியது மிக்க நன்றி தோழா மீண்டும் இன்னொரு கால்ல நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்
ஆ தேங்க்யூ தேங்க்யூ நன்றி